அக்கா எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க நீ எப்டி இருக்க
நல்லா இருக்காக்கா
இங்க என்ன வேல ஆகுது
நானா வீட்ல வந்து தொட்டி வாங்கினோ அந்த தொட்டில வந்து செடி வைக்கலானு யோசிச்சுட்டு இருக்கே
ஓகே ஓகே எனக்கு நீ தொட்டின ஒன்னே நீ என்ன தெரியுமா நியாமகோ வருது நீங்க தேங்கால இருந்து துருவி எடுப்பீங்கள்ல அது என்ன சொல்லுவீங்க
தேங்கா தேங்கா தேங்கா நாரூங்களா
ஆஹா தேங்கா மூடிய என்ன சொல்லுவீங்க
அ தேங்கா மூடி கொட்டாங்குச்சி
நாங்கெல்லா தொட்டினுதா சொல்லுவோ தேங்கா தொட்டின்னு சொல்லுவோ ஆமா தேங்கா தொட்டின்னு சொல்ல ம்
நாங்க வந்து இந்த ம செடி வைக்கிற பானைய தா வந்து தொட்டின்னு சொல்லுவ
ஓகே ஓகே தண்ணி தொட்டி தண்ணி தொட்டி பாறே ஒரு ஒரு இதுல எத்தன பிரிவு இருக்
ஆமா நீங்க நெறைய செடியெல்லா வைப்பீங்களா
எங்க வீட்லயு பாத்தோன்னா மல்லிப்பூச்செடி வந்து அடுக்கடுக்கா இது பண்றது இருக் கு அது நல்லா படர்ந்து படர்ந்து போகுது அதனால நாங்க காம்பவுண்டக்கு வெளில வெச்சிருக்கோ அது போக முல்ப்பூ செடி நெக்ஸ்ட் ரோஸ் செடி ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி நா
நா
அ பூக்குது அதுக்கு நாங்க ஒரத்துக்கு என்ன பண்றோ அப்டின்னா நம்ம வீட்லயே பாத்தீன்னா வெள்ளாட்டு சாணோ இருக்கு மாடு மாட்டு சாணோ கோழி சாணோ அதெல்லா க்க அப்பப்ப எல்லாத்தயுமே நெறைய போட்டோம்னா அது ஓவர் காரம் நல்லா பாடி போயிரு அப்பப்ப கொஞ்ச தூவி விட் றது அப்ற அந்த டீ தூள் டீ வச்சோம்னா அந்த டீ தூளு ம் அப் அப்ற வந்து எக்குடைய அந்த ஓடு அதெல்லாமே நுனிக்கி தக்கி நுனிக்கி அதுக்குள்ள போட்டுருவோ அது மொல்ல மொல்ல அதுவே இத்து அதுவே ஒரமாய்க்கு
செரி நா வந்து இங்க என்ன பண்ணுவாங்கன்னா அம்மா வீட்டாண்ட வந்து என்ன பண்ணுவாங்க இதே மாரிதா ஒரு செடி வச்சாங்க மதுரமல்லி அப்டி சொல்லுவாங்க அந்த மல்லி என்னாகு ன்னா எவ்ளோ நாளா கிட்டத்தட்ட வந்து மூணு வருஷமா இருந்துச்சு
ஆ மூணு வருஷ கழிச்சு ரொம்ப பெரிய செடியாயிடுச்சு ஆனா பூக்கவே இல்ல அதுக்கப்புற வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க அது வந்து க க இது பண்ணி விட்
பண்ணு
ஆஹ் கழிச்சு விட்ணு அப்படின்னு சொல்லிட்டு அது எங்களுக்கு தெரியாது புதுசுன்னு சொல்ட்டு அப்புற கழிச்சு விட்டொன்னே அடுத்த மாசத்துல இருந்தே பாத்தீங்கன்னா வந்து அவ்ளோ மொட்டுங்க அப்டியே அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா அந்த ஒரு பூவே வந் அந்த ஒரு ஆ மு மல்லினா எப்டி இருக்கு குட்டி குட்டியா இருக் க்கு பாத்தீங்ளா அது அப்டி இல்லாம ஒ ஒன்னே வந்து அந்த ரோ அ ரோஜா பூ மாரி பெருசு பெருசு சா பெருசு பெருசா இருக்கு அது அப்டே காலைல வீடு காலைல வாசல் பெருக்குமோது அந்த வாசொ வர்து பாருங்க அப்டே கம கமனு இருக்கு அதுவு அஹ ப்பா அந்த பூவு எல்லா வந்து நம்பொவு எப்பயுமே பூ பூக்கற்த பாக்க மாட்டோ அப்டி எல்லா சொல்லுவாங்க பாத்தீங்களா ஆனா நைட்ல இருந்தே அது வாசோ அடிக்கு ஆரம்பிச்சிறு கொஞ்சொ பயமா இருக்கு ஆனா நைட்ல இருந்தே வாசோ அடிக் கார மிச்சிரு
அது என்னன்னா எந்த மல்லிச்செடியா இருந்தாலு என்னன்னா வருஷத்துல ஒரு க அந்த வெய்யி காலத்துக்கு மின்னாடி பாத்தன்னா கவாத்து பண்ணோன்ம்பாங்க அதாவ து தாய் செடி இருக்குல்ல அந்த காம்பு இல்லைன்னா வந்து அத கட் பண்ணி விட்டுட்டு இன்னொன்னு வந் து மல்லிப்பூ செடிக்குல்லா எங்க அப்பா சொல்லுவாங்க தண்ணி அதிகமா ஊத்திட்டு இருக்கக் கூடாது கொலுந்துவிட்
ஆ அதுதா ஆ அந்த தப்பு ப்புதா நாங்க பண்ணிட்டோ ஆ மத்தபடி டி எங்க வீட்டு கிட்ட வந்து எடொ கொஞ்சொ அ வீடு ஃபுல்லா கட்டிட்டே ஆமா காலி எடொல்லா ஃபர்ஸ்ட்டு இருந்துச்சுக்கா அந்த காலி எடொ இருந்தா நெறைய செடில்லா வச்சிருந்தோமா பாம்பெல்லா வந்துருமா அதுவே ரொம்ப கஷ்டமா ஆயிருக்கு இப்ப என்ன பண்ணிட்டாங்க வெறு முன்னாடி கொஞ்ச எடமும் சாய் அ அந்த சைட் போ சைட் போக்குல மட்டு டும் எடொ விட்ருக்காங்க அங்க ஒரு எலுச்ச மரோ இருக்கு அந்த எலுமிச்ச மரொ எ என்னன்னா ஆ வருஷத்துல எல்லா நாளுமே எலுமிச்ச இருக்கு ஒரு ஒரு எலும்பிச்சயு அந்த ஆ நம்பொ என்னத்த சாத்துக்கொடி சொல்லுவோ பாத் த்தீங்களா அ அந்த அளவுக்கு இருக்கு அப்டே மஞ்சளா இருக்கு அதுதா அதோட ஒரு வெளிய எடுத்துட்டு போய் வித்தோம்னா ஒரு எலுமிச்ச பழ வந்து இருவத்ருபா அது மேரி போகு அந்த அளவுக்கு இருக்கு ஆமா நறைய பேர் கேட்னே இருப்பாங்க ஆனாலு எல்லா பிச்சின் பிச்சின் போயிட் ன்னு நாங்க விக்கற்தெல்லா கெடையாது அப்புறம் வேற என்ன வச்சிருக்கே ஆ ஏ முருங்க மரொ இருக்குங்க முருங்க மரொ அந்த அந்த காய் கூட எப்டி சொல்லுவாங்க அந்த முருங்கக்கா வந்து சோத்து காய் முருங்க்கான்னு சொல்வாங்க ங்க பாக்க வந்து எப்ப இல்ல இல்ல மரொ வந்து குட்டி கொஞ்சம் ஆ மீடியம் சைஸ் தா இருக்கூ ரொம்ப பெரிய மரல்லா இருக்காது து ஆனா அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கான காய் காய்க்கு ஒரு அரு இந்த இன்னிக்கி கி நம்ப எ அ பிச்சோ அப்டினா எல்லா கொஞ்ச முத்து முத்து காயாருக்கூ அது என்னதா முத்துனா கூட உங்ளுக்கு அவ்ளோ அருமையான டேஸ்ட் இருக்கும் ஆமா நா வந்து என்ன பண்ணுவ இப்போ தம்பிக்கு வந்து இந்த காய்லா பழகறப்போ அதெல்லா வந்துவே க வச்சுட்டு அதுலந்து ஃபுல்லா எடுத்து உள்ளந்து எடுத்து அது குடுப்ப ஏனா கஷ்டோ இல்லையா கொஞ்ச கொஞ்ச பாப்பாக்கெல்லா குடுக்குத அது மாரி பண்ணுவ அப்றோ கீர சூப் போ அவ்ளவா நா குடுத்தது கெடையாது ஆனா நறைய பேர் சொல்றாங்க அது குடுக்கலான் சொல்லிட்டு ட்டு நா குடிச்சிருக்க அ ப்ரக்னட்டா இருக்கும்போது நா குடிச்சிருக்க பட் ஆனா தம்பிக்கு குடுத்தது இல்ல அவ கொஞ்சோ இதுதா பொண்ணா இருந்துந்தா சாப்டு அதுமாறி அவ அப்டி கெடையாது ஆனா அவ அப்டி இ அப்ற வே நீ அப்ற வேறென்ன வச்சிருக்கோ செம்பருத்திலா வச்சிருக்கோ
நீங்க முருங்க சொன்னல முருங்க வந்து உனக்கு நீளமான காயா இல்ல குட்டிக்காயா இருக்குமா
நீளமான காய்தாக்காருக்கூ
கொழந்தைல வந்து குட்டியா இருக்கிறது நாட்டு வெரைட்டிம்பாங்க நீளமாருக்கறது ஹைப்ரிட் அப்பப்போ வந்து காய்ச்சிட்டேருக்கும் விடவே விடாது கேப்பே விடாது ஆனா ஒவ்வொரு முருங்க பாத்தீனா வந்து அந்தந்த சீசனுக்கு வந்து காய்க்காது நாட்டு ட்டு காயல்லா ஒவ்வொன்னு சீசனுக் காய்க்காது அதுக்கப்புற பாத்தா நறைய பிஞ்சு வச்சிருக்கூ
அப்டிங்ளா அப்புறம் பட் ஆனா இந்த முரங்கக்கா வந்து எப்டினா எல்லார் வீட்லியும் முரங்க்கா இருக்கும் போதே எங்க வீட்ல ல இருக்காது எல்லார் வீட்லியு இல்லாதபோத்தா இரு கோய் எ வீட்ல ஆ
பன்னியாருக்கூ
ஆ அது எனக்கு தெரில என்னன் சொல்லிட்டு இந்த இந்த ஒரு சைடு டி வந்து இதுலியே ஃபில் இதுலயே மொத்தம் மொழச்சிரு கொஞ்சம் பூச்செரி அது மாறிலா வச்சிருக்கோ அப்புறொ இந்த இன்னொரு ரு சைட் வந்து என்ன பண்ணிருக்கோ வெத்தல அந்த வெத்தல வந்து எப்பிடி இருக்குன்னா வெத்தளைல நம்ம சாப்பாடு போட்டு சாப்பல்லா அந்தளவு க்கு அந்த வெத்தள படந்து வளந்துச்சு கரு வெத்தளன் சொல்வாங்க ஆமா இப்போ அந்த கோவிட்ஸ் சீசன் கோவிட் அ நேரத்லலா என்ன பண்ணுவோ இத காச்சி குடிங்க அத காச்சி குடிங்கன் சொல்லிட்டு அப்ப வச்ச வெத்தளதா அதனா கரு வெ நல்லா காரமாருக்கூ அவ்ளோ நறைய பேர் பிச்சின் போவாங்க வெத்தள மாலல்லா கட்றதுக் கேப்பாங்க எல்லா லாரும் பிச்சின் போவாங்க அது வந்து எங்க வீடு ரெண்டாவது மாடி தாண்டி மேல் மாடிக் வரியு போயிருக்கு அது என்ன பண்ண துனா அ செவுத்துல போய் ஒட்டிகினு ஒட்டிக்கினு மொத்தோ அந்த சுன் பெயிண்ட்டு ஆம்மா கலர் அப்டியே ஒட்டின்னு அந்த சைடே வந்து பெருசா அந்த மாலலாம் போட்டா எப்டிருக்கு அந்த சைடு ஃபுல்லாவே அது படர்ந்துட்டுருக்கூ
போட்டு மால கட்றதுக் கொண்ட் போ மாட்டாங்ளா
போயிருவங்க்கா நா வந்து அப்றமா நேரங் கெழச்சா ஒங்களுக் புகைப்பட எடுத்துக்கனுப் ப்ற ஆ எப்டி இருக்குனா பெருசா இருக்கு நம்மளால பிக் க்க முடியாது கொஞ்சொ பயமாவு இருக்கு ஏனா பக்கத்துலல்லா காலி மெணலா இருக்கு இங்கப் ஆ பாம்பு எதுனா வந்துச்சா பூச்சிபொட்டு எதுனா அதுனால நம்ளுக் தேவையானது மேல மேல மட்டு பிச்சுப்பாங்க ஆங் அது ப பக்கத்துலியே இருக்கறதுனால யாரும் பாக்கறதுக் ஆளில்ல அம்மா அப்பாலா வந்து நெற அப்டியே விட் ட்டுருவாங்க செரி வளரட்டு தண்ணி ஊத்தி தண்ணி ஊத்தி வளரட்டு அதுக்கப்புறந்தா அவங்களுக் தெரியு இவ்ளோ பெருசா வளந்து த்து ஆ என்ன பண்றது அப்டின் சொல்லிட்டு இப்பதா கொஞ்சோ நாளைக்கு முன்னாடி ஆனா வாடவே வாடாதுக்கா இந்த இவ்ளோ வெயில் அடிக்குது எங்க ஊர் இல்ல லான வாடவே இல்ல அவ்ளோ பச்ச பசேல்ன் நல்லாருக்கு ஃபோட் நல்லா ஃபோட்டோலா எடுக்கலா
ஆ இது பண்ணிவிடு நீ என்ன பண்ற அப்டினா தம்பி வந்து இப்ப பாப்பாவுக்கு வந்து பெருசாய்ட்ட அதனால பாப்பா வந்து அந்த ஆ அ வெத்தல சாப்பட சொன்னா சாப்ட மாட்டா ஆனா தம்பி வந்து இன்னு குட்டி பையனாருக்கா நீ குட்டி பையனா இருக்குறப்ப வந்து இந்த மாரி மூலீகையெல்லா குடு இது கொ வெத்தல அப்டினா வெத்தலையோட கொழுந்து மட்டு எடுத்துக் இருக்கு கூடியது அது வந்து சளிக்கதுல்லா அவங்ளுக் அப்புடியே வந்து ஆன்டிபயாட்டிக் மாதிரி வெத்தல கொழுந்து அ துளசி கொழுந்து நெக் நெக்ஸ்டு வந்து தின்னூத்தி பச்ச கற்பூரவல்லி
தீநூத்தி பச்சன்னா என்னாதுங்க ஆ து எது துளசி மாரியா இருக்கு இது
அதோட வெதைய கூட பேசன் வெதையா சாயா சியா வெதையா எதோ சம்திங் சொல்லுவாங்க நெனைக்கிறே எனக்கு மறந்து போச்சு
திருநீற்று பத்திரிகை எதோ சொல்லுவாங்கள அதுங்ளா ஆ எனக்கா ஏ பேர் தெரில ஆனா அது மாரி
ம் ம் இப் இதெல்லா வந்து நீ எப்டியாவது என்ன பண்றனா தம்பிக்கு இப்பவே குடுக்க ஆரம்பி செரி அவனுங்கள் அவ எதாவ்து டேஸ்ட் அவுங்குளுக்கு வந்து நாம குடுக்கறத்தா டேஸ்டு இப்பவே நீ குடுத்து பழக்கீட்ட அப்டினா பெருசாக பெருசாக எதிர்ப்பு சத்தி அதி
ஆ அவ வந்து என்ன சாப்டுவானா அந்த ஆ கற்பூரவல்லி அது ஒரு செடியே வெச்சு குடுத்தாலு பிச்சு பிச்சு பிச்சு சாப்ட் டே காரோ அடிக்குண்டா வானாடான் சொன்னா கூட கேக்க மாட்டா அது சாப்புடுவா துளசி சாப்புடுவா இது ரெண்டு சாப்புடுவா ஆனா இன்னு நா வெத்தலைய பழக்குலிங்க
நீ அது பழக்கி விடு கொழுந்து வெத்தல பழக்குடு ஏனா முத்துன வெத்தலயாருந்துச்சுனா கொஞ்சோ வந்து கசக்கு கசக்கறதுக்கு ரொம்ப காரமா கொழுந்தா இருந்ததுனா நல்லாருக்கு எ பாப்பா கொழுந்து வெத்தல சாப்புடுவா
எங்க வீட்ல எப்டினா இது இந்த கிளிங்க கிட்டருந்தெல்லா வந்து நம்ம காப்பாத்துவோ பாத்தீங்ளா செரிங்க கிளிங்க குருவி அது மாரி எ பையகிட்டருந்து அந்த கற்பூரவல்லியு துளசியு காப் நானு அந்த அளவுக்கு பண்ணிவுட்டுருவா
ஆனா அந்த செடியெல்லா நம்ம கட் பண்ணி கட் பண்ணி விட்டாதா நறைய வரு நறைய துளிர் விட்டு வரு ம் சேரிடா சேரிடா செரி நீ பாரு நேர இருக்கறப் இப்ப எனக்கு இப்போ போட்டோ எடுத்து அனுப்ச்சி விடு
ஆ செரிங்கக்கா நீங்ளு பாத்துக்கோங்க பாப்பாவ அ அ அ பாய்க்கா